வணக்கம் தோழர்
வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி நல்லாருக்கீங்ளா சாப்ட்டிங்ளா
ஆ நல்லாருக்கே நீங் நல்லாருக்கீங்ளா
சாப்ட்டே தோழி சொல்லுங்க தோழி
சொல்லுங்க தோழர் என்ன தலைப் பத்தி பேஸ்லாம் தோழி நாட்டு மருத்துவம் பத்தி பேஸ்லாமா
ஆ சொல்லுங்க
தோழி
ஆ சொல்லுங்க தோழர் நாட்டு மருத்துவம் பத்தி பேஸ்லா
சொல்லுங்க தோழி நாட்டு என்ன ஆகுது தெரிமா தோழி
சொல்லுங்க தோழர்
தோழி
சொல்லுங்க சொல்லுங்க
நாட்டு மருத்துவம் தலின் தமிழரின் பாரம்பரியமா செல்வம் ஆகும் தோழி இப்போ வந்து சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம்னு அப்புன்னு ரெண்டு வகை இருக்குமா தோழி இது இயற்கையாகவே அடிப்படையான கொண்ட மருத்துவ முறை இப்ப வந்து இயற்கையா இருக்குமாந் தோழி எந்த செயற்கையான மர்ந்தையு வச்சு தயாரிக்காம இயற்கையா நம்ம இயற்கை குடுத்த ஆ கனிகள் காய்கள் விதைகள் வேர்கள் இத போ இத வச்சு நம்ம பண்றதுதா நாட்டு
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா அதுல வன்ட்டு மூணு சொல்லுவாங்க அதாது மனிதர் உடல்ல வந்து இயல்பா இருக்குது இத மூணு வச்சுதா பாரம்பரியம் மருத்துவம் வந்து செய்வாங்க அதாவது என்னன்னா வந்து இந்த வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க அது வந்து ந்து அத வ அது சமநிலையா இருந்தால் தா உடல் வந்து சீரா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்னா பாப்பாங்க பாரம்பரிய மரு த்துவத்துல தோழர் சொல்லுங்க
பழங்காலல் பழங்கால மக்கள் வந்து இது அதிகமாக பயன்படுத்துனாங்க தோழி இந்த காலத்துல அதிகமா பயன்படுத்துறாங்கன் கேட்டீங்கன்னா பயன்படுத்துறதில்ல தோழி ஏனா நெறைய மருத்துவமனைகள் வந்துவிட் டது நெறைய அட்வான்ஸ் அந்த அறுவை சிகிச்சை என்பது என்னது வந்து விட்டது தோழி பழங்காலத்துல மக்கள் வந்து சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம் இதையே முதன்மையா கொண்டு செயல்பட்த்னாங் தோழி அப்பறம் மூலிகை மூலோ நோய்களை குணப்படுத் துனால் மூலிகை என்னாச்சுங்க ஆ ஒரு ஒரு சத்துள்ள ஒரு மூலிகை அது ஒரு எலைன் சொல்லா ஒரு வேர்னு சொல்லா அப்டி வந்து ஒரு ம ஒரு காயத்த குணப்படுத்தக்கூடியத் தா நா பேசறப்ப குறுக் குறுக்க பே சாதீங்க தோழி பேசி முடிஞ்ச பிறகு பேசுங்க பக்க விளைவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் தோழி இப்ப மூலிகை நாட்டு மருத்துவ மூலிகைன்னு பாத்தீங்ன்னா எந்த ஒரு அதாவ் து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்ஜு நம்ம எடுத்துக்க வேணா தோழி பக் கவிளைவுகள் வந்து நம்ளுக் கம்மியா இருக்கும் தோழி இது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து இன்னு நடைமுறையில் உள்ளது தோழி நகரங்கள்ல பாத்தீன்னா நடைமுறைல உள்ளது இதுக்கான்து பாத்தீங்கன்னா கெடையாது தோழி ஆனா கிராமப்புறங்கள்ல இன்னு நடைமுறையில் இருக்கு தோழி அப்பறம் வீட்லயே செய்யக்கூடிய சிகிச்சை ஆஹும் தோழி இது ஆ நம்ம மருத்துவ மனைக்கு போணுங்கற அவசியோ என்பது இல்ல தோழி வீட்லயே நம்ம என்ன பண்லா பழங்கால பழங்கால மனிதர்கள் இருக்காங்கல்ல கொஞ்சோ கொஞ்ச வய் சானவங்கன் சொல்வாங்கல்ல அவுங்கல்லா என்ன பண்ணாங்க இத வெச்சு பாத்துட்ருந்தாங்க தோழி
அ தோழரே இப்ப வந்துட்டு நம்ப வந்து அதாவ்து நீங்க சொல்றீங்கில்லயா கிராமங்கள்ல வந்து இத வந்து இன்னும் பின்ப ற்றாங்க அப்டின் சொல்லி சொல்றீங்கல்ல அது இல்ல அது வந்து இப்போ மக்களுக்கு வந்து பெருசா அதோட அது மேல வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து இல்லாம போய்டுச்சு அதனால தா வந்துட்டு இப்போ யாரு அத எதுவு ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் செலுத்தி அத அத யாரு செய்ய மாட்றாங்க அதாவ்து இப்ப ஆங்கில மருத்துவத்துக்கிட்யே எல்லாரு அடி ஆ ம் ஒரு அடிமை ஆக்கிட்டாங்கன் சொல்லா ஏனா எப்பவுமே ஆங்கில மருத்துவம்னா ஒ ரு சீக்கிரமா நமக் சரி பண்ணுது அப்டிங்கிறதுக்காக நம்ம ஆங்கில மருத்துவத்த தேடி போறோ ஆனா இத வந்துட்டு நம்ம அப்போதிக்கு சரி பண்ணாம அத வேரோட சரி பண்ணு அப்டின்னாக்கா நம்ம கண்டி ப்பா பாரம்பரிய மருத்துவோ தா பண்ணியாகணு ஏனா பாரம்பரிய மருத்துவம் வந்து குணமாக அ ன் நேரோ ஆகு அதாவ்து வருடங்கள் கூட ஆகலாம் ஆனா அது வந்துட்டு முழுமையா குணமாய்டு திரும்ப நமக்கு அந்த பிரச்சனன் சொல்ட்டு நம்ம அங்க போ மாட்டோ அந்த மாரி முழுமையா குணமாய்டு ஆனா மத்த ஆங்கில மருத்துவோதுனா அப்பதிக்கு அப்போ சரி பண்ணுதா அது மட்டுந்தா பாக்கறோ நம்ம கொஞ்சோ வந்து இதுல பாரம்பரிய மருத்துவத்துல கொஞ்சோ கவனோ செலுத்தலானு நா நெனைக்கிற தோழர் சொல்லுங்க
கண்டிப்பா தோழி ஆ இப்போ நம்ம உள்ளூர் கெடைக்கிற கூடிய உள்ளூர்ல கெடைக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் இத வெச்சு என்னா பண்லா நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களயு வெச்சு என்ன பண்லா நம்ம ஒரு சிறந்த மூலிகைகளை பயன்படுத்தலா தோழி இப்ப வேப்பிலை பாத்துருக்கீங்ளா வேப்பிலை ஒரு சிறந்த மருந்தாகும் தோழி அது வேப்பிலை வந்து அதிக கசப்புடையதாக இருக்கும் ஆனா சிறந்த மருத்துவம் எனன அழைக்கப்படுது தோழி அப்பறோ மஞ்சள் வந்து கிருமி நாசினிகள் கிருமி நாசினியாக செயல்படுது தோழி இப்ப நெறைய எடத்துல பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், வைரஸ்கள் இது போன்ற தொற்று கள் என்ன பண்ணது அதிகர்ச்சுட்ருக்கு தோழி இந்த மஞ்சள நம்ம அரச்சி அங்கங்க அப்டியே அ போடுறதுனால இல்ல த ஒரு தண்ணீல கலந்து தெளிக்கிறதுனால ஒரு சிறந்த கிருமி நாசினியாக என்ன பண்ணுது செயல்படுது தோழி அடுத்து இஞ்சி
ஆ தோழர் வந்து அம்ச் இப்ப மஞ்சள விட ஒரு எப்படி சொல்றதுன்னா ம்ச் இந்த அப்பல்லா கிராமங்கள்ல வந்துட்டு மாட்டு சாணோ இருக்குல்லயா அது வந்து வாசல்ல தெளிப்பாங்க ஆனா இப்ப வந்துட்டு ம்ச் நம்ப அதாது நா ம்ச் பழக்க வழக்கங்களு மாறிட்டுங்கறனால நம்ம வாசல்ல வந்து தர போடுறோ அதுனால நம்ம பெருசா வந்துட்டு அந்தம் ஆ அந்த அது அதுக்கு வந்து முக்கியத்துவோ குடுக்குறது இல்ல சும்மா தண்ணிய மட்டு தெளிச்சுட்டுறாங்க அதே மாதிரி இந்த கோலம் போடுறோ இல்லையா அது வந்துட்டு அம் அது ஒரு மா அரிசி மாவுல கோலம் போடுவாங்க அது எதுக்காக அப்டின்னாக்கா இந்தக் அந்த அ எறும்பு அப்புறோ குருவிகளா இருக்கு இல்லையா அதுக்கு அது வந்து அந்த மாவ வந்து சாப்புடு அதுக்கா தா மொதல்ல வாசல கோலம் போறதுக்கே ஆரம்பிச்சது ஆனா இப்போ வந்து எப்புடின்னா ம்ச் அந்தம் இரே அ ஆல்ரெடி ரெடி இந்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்லயா அத வாங்கி ஒட்டிட்டா ஆ அப்ப கோலம் போட வேணா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பல்லா ஆனா வந்துட்டு அந்த இது கொஞ்ச நல்லாருந்து அப்போ அந்த கால அதுனால தா அந்த காலத்துல எதுமே யாருக்மே எந்த பிரச்சனையு இல்லாமகு இருஞ்சு
கண்டிப்பா தோழி அடுத்து தினசரி நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா இஞ்சி நெறைய பேரு இஞ்சி இஞ்சி போட்டு அந்த டீ குடிக்கிறது அந்த பழக்கெல்லா வச்சுப்பாங்க அந்த இஞ்சி போட்டு நம்ம டீ குடிக்கிறதோ மிச்ச எதுல சேத்துக்கிட்டாலு நம்ம ஜீரணத் துக்கு என்ன பண்ணது உதவு தோழி அடுத்து பூ பூண்டு பூண்டு வந்து உடலுக்கு ஒரு சக்தி நல்ல சக்தி தருகிது தோழி அடுத்து நெறைய இடங்க கிடைக்குது கிராமப்புறங்களல துளசி துளசி பத் தீங்கன்னா சளி சளிக்கு என்ன பண்ணுது ஒரு நல்ல மருந்தாக செயல்படுகிறது தோழி
தோழா இப்ப வந்துட்டு நம்ம துளசி இருக்கு இல்லையா அது வந்துட்டு நம்ப ம்ச் அதாது நம்ம வா இந்த வீட்ல வந்து அழகு சாதனைக்காக நெறைய தாவரங்கள்லா வளக்றோ இல்லையா அது துளசி வளக்கலா அது பாக்குறத் துக் ரொம்ப ம்ச் ரொம்ப ஒரு அழகு குடுக்கு வீட்டுக்கு அதே மாதிரி அந்த அந்த காற்ற வந்து நம்ம சுவாசிக்கறதுனால நமக்கு அந்த சளி புடிக்கிறதோ இருக்கட்டு இல்ல இந்த இருமல் அந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வருது இல்லையா அது எதுமே வராது அது வந்து மத்துவ ரீதியாவு நிரூபிச்சுருக்காங்க ம்ச் அது வீட்ல வளத்தா இந் இந்த பிரச்சனையு வராது அப்டின்ஸ் சொல்லுங்க தோழா செர் சொல்லுங்க தோழா
கண்டிப்பா தோழி இப்ப நெல்லிக்காய் ஆ நெறைய எடங்கள்ல கிராம புறங்கள்லயும் என்னானது நெல்லிக்கா வந்து அதிகமா கெடைக்குது ஆனா நகரப்புறங்களிலு என்ன பண்றாங்க ரோட்டோர கடைகள்ல என்ன பண்றாங்க நெல்லிக்கா போட்டு விக்கிறாங்க அந்த நெல்லிக்காய்ல அவ்ளோ சக்தி இருக்கு தோழி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக் தி என்னா பண்ணுது தருகிறது கற்றாழை கற் றாழை பாத்தீங்கன்னா தோல் நோய்களுக்கு என்ன பண்ணுது ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது தோழி அடுத்து மிளகு மிளகு இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க மிளகு போட்டு ரசோ வைப்பாங்க ரஸ்
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா மிளகு போட்டுதா ரசோ வைக்கணு இதுல மிளகு ரசன் கூட இருக்கு தோழர்
கண்டிப்பா தோழி சுக்கு சுக்கு பாத்தீங்கன்னா உடலை சூடாக வைத்திருக்குது தோழி இப்ப குளிர்காலங்கள்ல நம்ம சுக் கு போட்டு என்ன பண்ணலா தேநீர் அருந்துதல் ஆ அந்த தேயிலை காஃபிய இருந்த இது மாரி நம்பல்லா வச்சுக்கலா தோழி அடுத்து தேன் தேன் வந்து ஒரு இயற்கையா கெடைக்கிற நமக்கு ஒரு மருந்தாகும் தோழி
ம்
நம்ம எந்த ஒரு மருந்துக்கும் கூ மருந்தோடையு சேத்து தேன என்ன பண்ணலா உட்கொள்ளலா தோழி
ம் ஆமா கண்டிப்பா
ஆ நாட்டு மருத்துவம் என்பது மிகவும் மலிவானது இப்ப பாத்தீங்கன்னா நகரபுறங்கள இருக்க மருத் மருத்துவமனைய விட நாட்டு மருத்துவ என்ன பண்ணுது மலிவாக என்ன பண்ணுது நம்மளுக்கு கெடைக்குது
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
இது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவு என்ன பண்ணது இருக்கு தோழி நறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நகரத்துல ஒரு சின்னதா ஒரு அடிபட்டுட்டு இல்ல வேற எதனா ஒரு பூச்சிக்கடியோ எதோ எதோ ஒரு கடியோ இது ஒரு பாம்பு கொடிய இருந்தா அனா உடனே என்ன பண்ணுவோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஒரு அட் கட்டாயத்தில் இருக்காங்க தோழி ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இது அனைத்துக்குமே என்ன பண்றாங்க ஒரு மருந்து வைத்துள்ளார்கள் அவுங்களுக்கே தெரியுது தோழி என்ன ஒரு பூச்சிக்கொ கடியோ என்ன என்ன இது நோய் வந்தாலு அவுங்களே சித்த மருத்துவ மூலம் என்ன பண்றாங்க இன்னும் நெறைய பேர் என்ன பண்றாங்க கிராமப்புறங்கள பாத்துட்டு இருக்காங்க தோழி அப்பற இயற்கை உணவுகள் ரொம்ப முக்கியம் தோழி இப்ப வந்து நம்ம இப்ப வந்து இது இது எல்லாமே நம்ம உணவுல சேத்துக்கலாம்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்லா பயனுள்ள மூலிகைளை என்ன பண்லா நம்ம உணவுல கண்டிப்பா நம்ம சேத்துக்கலா தோழி
ஆமா ஆமா
அது மட்டு இல்லாத உடல் பயிற்சி என்பது ரொம்ப முக்கிய தோழி இப்ப என்னதா நம்ம மருத் த்துவங்கள் மூலிகை எல்லாமே எடுத்துட்டாலு நமக்கு உடல் பயிற்சி என்பது என்னானது ஒரு இன்றியமையாத என்ன பண்ண இருக்குது தோழி இப்ப உடற்பயிற்சி தினசரி உடல் சே பயிற்சி என்பது நம்ம மேற்படி பண்ண வேண்டும் தோழி
சோ இதுல வந்துட்டு நெல்லிக்கா இருக்கு இல்லையா அது வந்துட்டு நம்ப அதாவது அதுல அதுல சொல்லுவாங்க இல்லையா வைட்டமின் சி இருக்கு அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனை இருக்குல்லையா அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம அப்பறோ முடிக்கொட்டுற பிரச்சன அப்பறம் முகம் ஒரு மாதிரி இருக்கு நெறைய பிரச்சனை இருக்கு இல்லையா எல்லா க்குமே நெல்லிக்கா வந்து ஒரு சிறந்த தீவா இருக்கு ஏன்னா அதை நான் வந்து அதிக நா அதை அது எடுத்துக்கிட்டு ஒரு வார்த் துல எனக்கு வந்து அது அதோட அதோட பெனிஃபிட்லா எனக் தெரிஞ்சது தோழரே அதனாலதா நான் வந்துட்டு அத அதிகமா நான் பயன்படுத்துறதுனா நெல்லிக்காவா இருக்கு ஆனா இப்ப வந்துட்டு தோழர் இப்ப இன்னைக்கு கூட நா நெல்லிக்கா வாங்கினே அததா இப்போ வந்து அந்த சொல்லுவாங்கல்லையா ஒரு படி சொல்லுவாங்கள அது வந்துட்டு ஒரு இருபது ரூபா அந்த மாறி கம்மியாதா இருந்துச்சு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நாப்பது ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கிருக்கோனா அது அப்டி பத்தாக்கா அது அது ஒரு மாச வரணு இல்லையா ஆனா வந்துட்டு ஒரு எப்டி சொல்றது ஒரு ரொம்ப ரொம்ப குறைவான நெல்லிக்காவ குடுத்துட்டு அது வந்து நாப்ப ப்பதுரூவா அப்டி சொல்றாங்க அதாவது அப்போ இப்ப வந்து அந்த இது மாறி தாவரங்கள் கூட யாரும் எப்டி சொல்றது வீட்ல வளக்க மாட்றாங்க வீட்ல வளத்தாக்கா இதெல்லா கொஞ்சம் பொருள் வந்து கொஞ்சம் வெல கம்மியா நமக்கு மலிவா கிடைக் கு நா நெனைக்கிறேந் தோழி சொல்லுங்க
கண்டிப்பா தோழி அப்ப வந்து கசாயம் செய்து நம்ம குடிக்கிலாந் தோழி நடைய மூலிகைச் செடிகள் மூலிகை மருந்துகளை வைத் து நம்ம கசாயம் செய்து குடிக்கிதனால நம் உடலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல விஷ்யம் ஏற்படுது தோழி
ம் நன்றி தோழர் நம்ப வந்து தொடர்ந்து பேச்லாம் ஒங் வாய்ப்பு கெடச்சா ரொம்ப நன்றி
நன்றி மிகவும் நன்றி‌ தோழி